வணக்கம் தோழி எப் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்ல இருக்கே தோழி நீங்க நலமா இருக்கீங்ளா
நலமா இருக்கே தோழி
உம் எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி
ம் சொல்லுங்க தோழி அப்போ அ இப்போ உங்களுக்கு ஸ்கூல் நிலமையு அப்டின் என்ன ஞாபகம் வருது தோழி
ஸ்கூல்ன்னா கண்டிப்பா வந்து நம்மளோட ஃப்ரெண்டுங்க தா தோழி ஆஹ் இப்ப இருக்ற ஃப்ரெண்டுங்க காட்டிலும் அப்ப வந்து நமக்கு அறியாத வயசு தெரியாத அப்டி ஏதோ சொல்லி சொல்லுவாங்கல்ல அது மாரி நம்ம என்ன த தப்பு பண்றோன்னு கூட தெரியாம நம்ம வந்து போயிடுவோ நம்ம பிரெண்டுங்க நம்ம கூட இருக்குறவுங்க நம்ம தப்பே பண்ணியிந்தாலு அத சொல்ல மாட்டாங்க தோழி நம்மள்ட்ட சேரி அவ தெரியாம பண்றால அப் அப்டினு சொல்லிட்டு அத அட்ஜஸ் பண்ணிட்டு போவாங்க உண்மையிலேயே அது மாரி ஒரு ஃப்ரண்டெல்லா கெடைக்குறதுக்கு நாம குடுத்து வெச்சிருக்கனு தோழி ஆனா இப்ப இருக்குறவங்க நாமலா உண்மையிலே சொல்ல போனாக்க நம்ம மனச காயப்படுத்துறதுக்காகவே நம்ம கூட சுத்திட்டு இருக்காங்களோ அப்டிங்கறது ஒரு உணர்வு வருது தோழி எனக்கெல்லா உண்மையிலேயே அதாவது உம் உண்மையா யார் பழகுறாங்க உண்மையா யார் இல்ல மனசுக்குள்ளே ஒன்னு வச்சு வச்சுக்கிட்டு பழகுறாங்க அப்டிங்கறத நெனக்கையிலேயே பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட சொல்லலாமா இவங்கள்ட சொல்லக்கூடாது அப்டின்னு ஆயிரத்தெட்டு தடவ நம்ம மனசுக்குள்ளே நம்மளே யோசிச்சு பேச வேண்டியதாக இருக்கு ஆனா அப்ப நம்ம யோசிச்சிருப்போமா சொல்லுங்களே ஸ்கூல் டைம்ல
எதுவுமே இல்ல
உம் எங்க அம்மா இத சொன்னாங்க எங்க அப்பா இத சொன்னாங்க இத குடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லா நம்ம உடனே உடனே உடனே சொல்லிருவோ ஆனா அதையுமே அவுங்க பெருசா எடுத்து ஒத்துங்க மாட்டாங்க ஓ அப்டி சொல்லிட்டாங்ளா சரி பரவாயில்ல வா நம அங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வருவோ சரி பரவாயில்ல நம்ம இனி நீ வேற வாங்கிக்கலா அதவ் உங்க அம்மா இப்டி சொல்லிட்டாங்கள விடு விடு அப்படின்னுல்லா சொல்லாம நம்மள்ட்ட ஒரு அ எப்டி சொல்றது விட்டு குடுத்து போற மாரி நம்மள தேத்திக்கிற மாரி நம்ம புரிஞ்சுக்ற அளவுக்கு சொன்னாங்க பாத்தீங்களா
ஆமா
அவுங்க தா தோழி என்னய கேட்டா நிறைவான பிரெண்டுன்னுங்கனை சொல்லுவே நானு இப்ப இப்ப இருக்குறவுங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள ஒன்னு வச்சுருக்காங்க வெளில ஒன்னு வச்சுருக்காங்க நம்ம
வளர வளர அது போயிடுது தோழி நம்ம
போ ம்
அந்த கறந்து அப்டியே வேரவ வேற ஒரு கேரக்டர் வந்துருது
வந்துற மாறிடுறாங்க அப்டியே இப்ப நம்மளிட்ட ஒண்ணு பேசுறாங்க செரி நம்மள்ட உண்மையா இருக்காங்களே நம்ம ஏதாது ஒ சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நாலு இடைவுல அதை மனசக்குள்ள வச்சிருந்துட்டு என்னைக்கையாவது ஒரு நாள் அத சொல்லி காமிச்சடுறாங்க இல்ல ஏதது செயல்பாட்டல சொல்லும்போது எவ்ளோ கஷ்டம் தெரியங்களா நம்ம மனசு க்குது ஐயோ அது வந்து அதை நம்ம சொல்லாமே இருந்திருக்கலாமே அப்டின்னு தோணும் தோழி நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் அனா அ ப் இ ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் உண்மையிலயே நா சொல்ல போனா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிடையாது இப்ப வரையும் தோழி ஆமா எனக்கு ஒரு ஃப்ரெண்டுங்களே கிடையாது எனக்கு எல்லாமே என்னோட கணவர் மட்டும் தான் எனக்கு அதனாலயே என்னமோ அப்பயிலே இருந்து எனக்கு எனக்கு என்னைக்கு கல்யாண ஆச்சோ அதுல இருந்து யாருக்கிட்டயுமே எந்த ஒரு விஷயமும் ஷேர் பண்ணவே மாட்டேன் நானு எல்லாமே இவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஆமா எனக்கு எல்லாமே ஒரு நல்லது கெட்டது எல்லாமே அவுங்கதான் எனக்கு சொல்லி தருவாங்க ஒரு கடைக்கு போனும்னா கூட ஆ நான் என் பசங்களை தான் கூட்டிட்டு போவேன் இல்லனா எங்க அம்மாவை கூட்டிட்டு போவேன் இல்லன்னா என்னோட கணவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எனக்கு அதனால எனக்கி எனக்கு வந்து யாரு எனக்கு ஃப்ரண்டுனுட்டு யாருமே கிடையது தோழி அது என் கணவருக்கும் தெரியும் பசங்களுக்கும் நல்லா தெரியும் அம்மா வந்து நம்மள விட்டு எங்கேயும் போகமாட்டாங்க யார் வீட்டுக்கும் போகமாட் அவுங்க யாரிட்டையும் பேச மாட்டாங்க அப்டிங்கிறதுல அவுங்க ரொம்ப ஒரு இதா யிருப்பாங்க தோழி ஏன்னா எனக்கு அந்தளவு ஃப்ரெண்டுங்க கிடையாது அப்டிங்கிறது பசங்களுக்கு தெரியும் யார்ட்டயுமே உண்மையா பேச அது வந்து என்னோட கணவருமே என்ன சொல்லுவார்னா நார்மலா பேசுற இருந்தா பேசிட்டு வந்திருப்பா நீ வேற எதுவும் பேச வேண்டாம் நம்ம வீட்டை விட்டு நம்மளோட குடும்ப பிரச்சனைகளா இருக்க ட்டும் வரவு செலவா இருக்கட்டும் அது வந்து நம்ம வீட்டு நிலப்படி இருக்குல அதை தாண்டி போக்கூடாது அது ஒரு நேரம் உங்கிட்ட நல்லா கேட்டுக்கோங்க இன்னொரு நேரம் சொல்லுங்க தோழி ம் அது வந்து நாளைக்கு இன்னொரு தடவை நம்மளை வந்து இழிவா பேசுறதுக்கோ இல்ல யா ர்ட்டயோ அ ஒரு எடுத்துக்காட்டா பேசுறதுக்கு நம்ம உதாரணமா ஆயிடக்கூடாது அதனால அதை நீ வந்து ஷேர் பண்ணக்கூடாதுப்பா அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அ ம் அப்ப நம்ம நாலு பேத்துக்கு என்ன பண்ணுவோன்னு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சாப்டீங்களா சாப்ட அவ்ளவதாங் தோழி இப்டி பேசிட்டு அது நார்மலா எல்லாத்திட்டையும் பேஸ் சுத்துர்தானே நம்ம வந்து அதனால எனக்கு வந்து தோழிகள்ன் சொல்லி யாருமே எனக்கு அவ்ளோ கெடையாது
கரெக்டுதா தோழி ஏன்னா இப்ப அப்டிதா இருக்கு இந்த மாரியாவது நம்ம வாய் விட்டு சொல்லி ட்டோ அப்டின்னா ஒடனே புடுச்சுக்குறதுக்காக நாலு பேர் இருக்குறாங்க நம்மள அசிங்கப்படுத்துறதுக்காகவே நாலு இருக்குறாங்க நம்மள வாழ்க் கள நடந்தது ந்து நம்மளுக்கு கஷ்டமா இருக் கு ஆனா அவுங்களுக்கு அது பாத்தீங்கன்னா ஒரு கத மாதிரி இருக்கு ஆமா ஒரு கத மாதிரிஸ் சொல்லி சிரிப் பாங்க நம்ம எதுக்கு அவுங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குணு பேஸ் ப்புறதுக்காக
ம் ஆமாந் தோழி அதனாலயே அது இப்பய வரை இப்பயுமே இப்போ இப்ப வந்து என்னோட கணவர் இப்ப எங்கிட்ட இல்லனாலு ஆனாலு நா யாருகிட்டயுமே என்னோட விஷ்யத்த இப்பயுமே அது தொடந்துகிட்டுதா இருக்கேந் தோழி ஆ ஷேர் பண்ணக்கூடாது நமக்கு குடும்பத் த்து வித விஷ்யத்த யாருட்டையு எது சொல்லக் கூடாது அப்டிங்குறதுல இன்னமு நா வந்து அதுல வைராகியமாக இருக்கேன் தோழி நானு வேண்டா நமக்கு நம்ம பசங் பசங்கதா இனிமேட்டுக்கு எல்லாமே அப்டின்டு அதுக் க்குனு நா வந்து யாரிட்டையு பேசாம இருக் இருக்க மாட்டேந் தோழி நா பேசுவே எல்லாத்திட்டுமே பேசுவே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கே வேல முடுஞ்சுருச்சுனா வேல முடிஞ்சுருச்சு அப்டின் சொல்லிட்டு எல்லாத்தையு பாத்துட்டா ஒரு சிரிப்பு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நாம் பாட்டுக்கு வந்துருவே தோழி நானு
ஆமா நம்ம அளவுல இருக்குறது நம்மளுக்கு நல்லது அவங்களுக்கு நல்லதுதா எனக் தெருஞ்சு நம்ம நம்ம அளவுல இருந்து நம் ஒரு என்ன சொல்ணுமோ சொல்லக்கூடாதோ நம்ம நம்ம அளவுல இருந்துட் டோ அப்டின்னா நம்மள யாரும் கிண்டல் பண்றது வாய்ப்பு குடுக்கறதுக்கு நம்மளுக்கு இதுதா அது அவங்களுக்கு வாய்ப்பு நம்ம குடுக்காம இருந்தா அவுங்க என்னதா பேசுவாங்க
ம் தோழி நீங்க நா சொல்றேன் உங்களிட்ட நா வந்து அ ஃபிரண் திங்ல தோழிகள் இல்லனு அப்பிடின்னு சொல்லி சொல்றேன் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னாங்க வந்து நாங்க ஒரு கூட்டு குடும்பம் தா அதுல எங்க அப்பா வந்து எங்க அப் அப்பாவுக்கு வந்து ரெண்டு ஒய்ஃபு அவுங்களுக் கு அந்த பெரிய ஒய்ஃப் ஆமா மூணு பேர் அக்காங்க மூணு அக்காங்க அப்புற எங் க அம்மாவுக்கு நானு எங்க அண்ணனு மட்டுந்தான் அப்ப பாத்தீங்கன்னா நா தோழிகளையே சொல்றே உங்கள்ட ஆ வந்து நம்மள்ட ஏதா இருந்தாலு கேட்டுட்டு நம்மளே பின்னாடி பேசுவாங்க ஆனா இவுங்க எங்க மூணு அக்காங்களுமே அப்புடித்தான் சிஸ் தோழி ஏன்ட வந்து இப்ப என்னோட கணவர் இருக்கிற வரையிலுமே என்ய சொல்லுவாங்க நீ வந்து உனக்கு யாருமே ஃப்ரெண்டுங்க கெடையாது உனக்கு யாருமே இல்ல ஆ அப்டினு சொல்லிட்டு எப்ப பாத்தாலும் வீட்டுகார் வீட்டுகார் ஒங்க வீட்டுகார் பின்னாடியே இருக்க அப்பிடின்ற என்னைய பேசுவாங்க ஒரு மாரி இப்பயும் நா எங்க வீட் இல்லாதப்ப நா எதுமே ஷேர் பண்ணாதுனால இப்பயுமே என்னைய வந்து குறை சொல்லிட்டு எனக் பின்னாடி திட்டிட்டு தா இருக்காங்க அது திருப்பி ஏங் காதுக்கே வருது தோழி இப்ப அவ இருந்தாலு எங்கள்ட சொல்றா சொல்ல மாட் மாட்டிங்கிளா எத இருந்தாலு அவ மனசுக்குலே வச் டை வச்சுக்கிறா எங்கள்டல்லா சொல்ல மாட்டேங்கிறா இப்புடியே எத்தன் நாளைக்கி க முடியும் மகன் கல்யாணம் ஆக வரையுந்தானே மகனுக்கு கல்யாணம் ஆயி போயிட்டாக்கா அவ என்ன பண்ணுவானு நாங்க பாக்க தானே ச் இப்ப அந்த எடத்துல என்ன குத்தி பேசுற மாரி எனக்கு அது ரொம்ப கஷ்டமாருக்கு தோழி அது வந்து யாரு இல்லன்னால் பரவாலப்பா நாங்க இருக் ஒனக் ஃப்ரெண்டே இல்லன்னாலு பராவால்ல நாங்க இருக்கோ நா நீ வா எனக்கு வந்து அது வந்து ஒரு ஆறுதல் படுத்துற மாரி ஒரு சொல்ற மாரி இருக்குந்தோழி ஆனா வந்துட்டு இவுங்களே இப்டி பேசும்போது அப்போ மத்தவங்களுக்கு நம்ப சொல்லவே வேண்டியதுல்ல அதுனாலயே என்னமோ தோழி எனக் க்கு வந்து யார்டயு அந்தளவுக்கு போக்கூடாது அப்டின்ற ஒரு இதுலயே இரு க்கே தோழி நானு உங்களுக்குலா நெறைய ஃப்ரெண்டுங்களா இரு க்காங்ள
ஆமா தோழி எனக்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்குறாங்க இப்போ பாத்தீங்கன்னா நா வீட்லயே இருக்குறதுனால அதிக கமா யார் கிட்டயு பேசுறதில்ல ஆமா நம்ம ஒரு ஃபோன் கால்ல எப்பாவுது எங்க ஸ்கூல் ஃப்ரண்ட் ஸுங்கெல்லா ஃபோன் கால்ல பேசு வோ ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோ இன்னு கூட இந்த ஸ்கூல் ஃபிரெண்டுங் க அப்டின் பாக்கும்போது அந்த நா சின்ன வயசுலந் த இந்த ஒன்னாம் புள்ள படி க்கும் போது அப்போல்லந்து நம்ம ஸ்கூல் முடிக்கிற வரைக்கு அந்த ஃபிரெண்ட் ஸெல்லா எ கூட இப்பொ கூட கனக்ட்லயே இருக்குறாங்க தோழி எ கல்யாண்த்துக்கு கூட எல்லாருமே வந்தாங்க
ஆய்யோ செம்ம தோழி ஆ ஹும்
க்கு பாத்தீங்கன்னா கொழந்த குட்டின்னு ஆயிடுச்சு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கொழந்த ஒரு சில பேருக்கு ஒரு கொழந்த அந்த மாதிரி எல்லா ருக்கு கொழந்தயாயிடுச்சு இப்ப நாமளே ஒரு கொழந்தையா இருந்தது போயி நம்மளுக்கு ஒரு கொழந்த வந்துருச்சு தோழி இப்போ அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் பு எனக்கு இப்ப கூட இருக்கு தோழி
ம் இதுல்லா மெயின்டென் பண்றதே ஒரு பெரிய விஷ்யொ தெர்லயாங்க தோழி ஏனா அந்த சின்ன ப்புல மாரி கோவப்பட்டு ஏதாவது விலகி போறத விட இன்னமு அந்த ஒரு விட்டு குடுத்து போறத ஆன நா நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கே தோழி பா நா படிச்ச ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னாக்க ஆ இப்ப நா ஒரு தொண்ணூத்தி ஆறில தொ இதுலலா முடிச்ட்டன்னா தொண்ணூறுலன்னு நெனைக்கிறே அப்ப படிச்சவங்கல்லா பாத் த்தீங்கன்னா அவுங்க ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி அந்த ஸ்கூலுக்கு போய் அந்த ஸ் கூல்ல என்ன தேவ அப்பிடிங்கிறத கேட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு நன் கூடையே அது குடுத்துட்டு வந்திருக்காங்க அப்ப படிச்ச ஸ்டூடென்ட் அப்ப அதுல ஒரு ஒத்துமை இருக்கு பத்தீங்களா அ
நீங்க நீங்க சொல்லு போதே அது நல்லா ஆச்சிரியமா இருக்கு தோழி ஏன்னா இப்ப இருக்கிற காலத்துக்கு ரொம்ப சுயநலமா இருக்கிறாங்க இதுல அவுங்க ஸ்கூலுக்கு போய் இந்த மாரி பண்ணிருக்காங்க என்ன தேவ அவுங்களுக்கு அப்பிடின்னு பாத் த்து செஞ்சிருக்காங்க அப்பிடின்னா அது கேடக்குபோதே ரொம்பவே நல்லா இருக்கு தோழி
ம் அது சொன்னாங்க தோழி என்னோட அண்ண பொண்ணு அங்க ஒருத்தி படிச்சுட்டுருந்தா அப்ப அவ வந்து சொல்லியிருக்கறா இந்த மாரி ஆ அது அத்த அந்த தொண்ணூர்ல படிச்சாங்களா அவுங்கலா அவங்கலா வந்து இன்னிக்கி எங்கள் சரு டீச்சர்ஸ் எல்லாத்தியு பாத்து பேசிட்டு ஆ ஸ்கூலுக்கு என்ன தேவையோ நீங்க சொல்லுங்க நாங்க வாங்கிதர்றோ ஏன்னா நாங்க அந்த ஸ்கூல்ல படிச் சோ அப்பிடின்னு ஒரு ஞாபக அர்த்தமா இருக்கட்டு அப்பிடின்னு சொல்லி ஸ்கூலுக்கு செஞ்சிருக்காங்காளா அது மட்டு இல்ல தோழி அதுக்கப்புறோ அந்த இப்ப ஸ்கூல் மெம்பர்ஸ் நீங்க ப் சொல்றீங்கல்ல ஆ ஃப்ரெண்ட்ஸுங்க அவுங்குளுக் குள்ளேயே யாராது ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்க இந்த இப்ப இந்த மாரி கணவள கணவன இழந்தவங்க அப்புறோ இந்த கொழந்த மாற்றுத்திறனாளி இப்பிடி யாராவது இருந்தாங்கன்னா அவுங்களுக்குமே அவுங்கல்லா ஷேர் பண்ணி ஏதோ ஒரு அமௌண்ட ஷேர் பண்ணி இது எங்களால முடிஞ்சது இத நீங்க வச்சிக்கோங்க அந்த மாரிலா ஷேர் பண்ணியிருக்காங்களான் தோழி அலான் உண்மையிலேயே நா கேட்டப்பயே நா கேட்டப்ப எனக்கே அவ்ளோ ஒரு ஆச்சியத்த குடுத்துச்சி பரவால்ல இப்பையு அந்த மாரில்லா ஒரு ஒ ம் ஒத்துமையா இருக்கிறவங்க
ஒரு ஸ்டூடண்ட்டு அந்த ம அந்த ஸ்கூல்ல படிச்சதுக்கு அந்த டீச்சருக்கு கூட எவ்ளோ பெரும நம்ம நல்ல ஒரு பசங்களுக்கு நம்ம ஒரு நல்ல வழிக்காட்டா இருந்துருக்கோ அ ப்டின்ட்டு அந்த டீச்சர்ஸுக்கு எவ்ளோ பெருமையா இரு க்குந் தோழி அந்த பேரண்ட்ஸ்க்கு எவ்ளோ பெருமையாரு
ம் கண்டிப்பா தோழி அதே மாதிரி பாத்தீங்கனா கல்யாணத்துக்கு பேயிருந்தாங்களா எல்லாரு அதாவுது இப்பப தொண்ணூர்ல படிச்சிரு க்காங்க அப்பனா அந்த அந்த ஒரு நாப்பது பேர்ருப்பாங்கல்ல கிளாஸ்ல ஒரு கிளாஸுக்கு நாப்பது முப்பது பேரு தான நம்ம படிச்சப்பல்லா
ஆமா
திங்னா அதுல யாரோ ஒரு பொண்ணோட பொண்ணுக்கு கல்யாணமா அது இங்கல்லா இல்ல தோழி டெல்லில வச்சிருந்தாங்களா கல்யாணொ
ஓ அவ்ளோ தூரொ போனாங்களாமா
மூ ரெண்டு நாளொ மூண் நாளொ ட்ரெயின்லயே போனாங்களா தோழி இல்ல எல்லாரு அதுல பொம்பள புள்ளைங்க பாதி பேருந்தாங்களா பசங்கல்லா சாப்பாடு கொண்டுட்டு வரலயா இந்த பொம்பள புள்ளைங்களா சேந்து எல்லாரு சாப் பாடு செஞ்சு கொண்டு போயிட்டாங்களா சப்பாத்தி ஒராளு பூரி ஒ இது புளி சாதொ ஒராளு லெமன் சாத ஒராளு அப்டின் கொண்டு போயிட்டாங்கனா ரெண்டு நாள் போம்போது அதுல சாப்பாடு வேணும்ல முப்பது பேர் போறாங்கல்ல அவுங்க முப்பது பேர் மட்டுல்ல தோழி அவுங்க குடும்பத்துல உள்ளவங்களையு கூட்டிட் போயிரு க்காங்க எனக்கு கல்யாண ஆச்சு எனக்கு புள்ளைங்களா இருக்காங்க அப்டின் சொல்லிட்டு அந்த கல்யாணத்துல போய் அவ்ளோ சிறப்பா அ போய் டெல்லிய சுத்தி பாத் துட்டு வந்துருக்காங்க அந்த பொண்ணோட இதுலயே அந்த கல்யாணத்துக்கு வர சொல்லி இருந்துருக்காங்கல்ல அந்தப் பொண்ணோட செலவுலே எல்லா டெல்லி எல்லா சுத்தி பாத்துட் டு அவ்ள இதா சந்தோஷமா வந்துருக்காங்க தோழி அது உண்மையிலே கேக்கும் போதே நமக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு தோழி ம்
ரொம்பவே நல்லாருக்கு இது கேக்கும்போ து நம்மளுக்கு அந்த மா படி ஃப்ரண்ஸுங்க அமையனுன் நானு வேண்டிக்கிறே தோழி இதே அளவுக்கு நம்மளுக்கும் அந்த சுய நீட்டிக்கணு அப்டினாயோ யோசிக்கிறே சரிங்க தோழி நம்ம மீண்டும் தொடர்ந்து பேசிலாம் தோழி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நன்றி வணக்கம் தோழி